ஹலோ
எக்கலோ
ம் ஹாய் ஹலோ தயவு செஞ்சு நீங்க போனை ஒழுங்கா வச்சு பேசுங்க உங்கஸ ஃபோன்ல பேசுற யாருக்கும் எதுவும் கேட்க மாட்டேங்குது
ஏ என் ஃபோனு நல்லாருக்கும் வாய்ஸ்சு எல்லாம் கிளியரா இருக்கும்
ஓகே என்ன பண்றீங்க
ம்ம் சா சாப்பாடு எல்லாம் முடிஞ்சுதா
ம் நைட்டு் நைட்டுக்கு என்ன சாப்பாடுனே தெர்ல மணி பத்தே கால் ஆயிடுச்சு
டைம்மு இதெல்லாம் மென்ஷன் பண்ணலாமா
புரியல
டைமெல்லாம் மென்ஷன் பண்ணலாமா
ம் பண்ணலாம் தெர்ல
ம் அப்புறம் எங்க டைம் மென்ஷன் கேக்குறீங்க
ம்
அப்புறம் சாப்பள்ளையா இன்னும்
இல்ல எங்க வீட்டுல எதுவுமே எனக்கு தரல நான் அப்பயருந்து பசிக்கிது பசிக்கிதுன்னு சொல்லிகிட்டே தான் இருந்தேன் ஆனா எதுவுமே செய்யல
ஏ நீங்கன்லாம் போய் எழுந்து சாப்பிட மாட்டீங்களா
ம் எப்ப பார்த்தாலும் அதான் கேப்பேன் அப்ப சமைச்சு தரதுக்கு தானே பேரண்ட்ஸ் இருக்காங்க சாப்பாடு தரேன்
மத்தியானமும் பட்டினியா இருக்கீங்களோ
ஆகா மதியானம் வந்து சாப்பிட்டேன்
ம்ம் மதியானம் எப்படி சாப்பாட்டு வந்தது
மதியானம்ல்லா செஞ்சாங்க அப்ப இப்பையும் வேணும்ல ஆ அப்ப நைட்டுக்கும் இருக்கனும்ல மதியானம் மட்டும் சொஞ்சா போதா
கேட்ட மாதிரி வீட்டுல அவுங்க தர வேண்டிதானேன்னு சொன்னீங்கல்ல அதுக்குதான் கே கல மதியானம் அவுங்க செஞ்சு கொடுத்தா நை ட்டு நீங்க செஞ்சு கொடுக்க வேண்டியதானே நம்மளும் ஒரு ஏஜ் கடந்து வந்துட்டா எல்லாத்தியு ஷேர் பண்ண வேண்டிதான் ஒர் க்கெல்லாம்
பண்லாம் பண்லாம்
ம் எப்ப பண்றது அதெல்லாம் பண்ண
ஆ
இனிப்பு பாயசோ இல்லன்னு சொல்றீங்க யாருக்கு பசிக்க போது உங்க வயித்துக்குதா பசிக்கு ஆ
அது எங்க வீட்ல சமைக்கலான்னு நெனச்ச கூட எங்க வீட்ல வந்து சிலிண்டர் இல்ல
ம் ம் நா வந்த ஒன்ன சமைக்க போறீங்க சமைச்சி
அப்டிதா ஏதாச்சும் ட்ரை ஆச்சுன்னா நா எதுவுமேல்லா செய்யாம இருக்க மாட்டே அப்பப்ப ஏதாச்சு செய்வே
ஆ
ஆ அது கூட செய்ய முடியாது
அதா சிலிண்டர் வந்த ஒன்னேதா எல்லா சமைக்க போறீங்க அப்ப
புரில
சிலிண்டர் வந்ததோட
சிக்க கோணதா எதாது நா தேவப்படுறப்ப சமப்பே
ம் நல்ல சமையல் உங்க வீட்ல
எங்க வீட்ல வந்து பருப்பு சோறு
ம்
உருளக்கெழங்கு செஞ்சாங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்து சிக்கன் பிரியாணி எறா தொக்கு ம்
ஆ சிக்கன் பிரியாணிக்கு எறா தொக்கு
ம் பிரியாணிக்கு ஏதாவது தொக்கு செய்யணுமுல்ல
ம்
அப்பறோ காட சிக்ஸ்டி ஃபைவ்
ம் ஓகே ஓகே ஆ அப்பறோ ஆக்சுவலா ஆஹா சமைக்க தெரியாது இனிமேல்தா கத்துக்கனு
ம் உங்க சைடு கொஞ்சோ காத்து அடிக்கிற மாரி இருக்கு கொஞ்சோ பெட்டரா பாருங்களே
ம்
ம் கிளியராருக்கு ம்
ஓகே அப்பறோ
காட ப்ரை எல்லா செய்ய தெரியுங்களா
ம் ஹூ எதுவுமே சாப்பாடே அவ்வளவா செய்ய தெரியாது இதுல காட கிரேவி எல்லா செய்வேனா
சாப்ட்டது இல்லையா காட கிரேவி
புரில
காட கிரேவி சாப்ட்டது இல்லையா
சா சாப்ட்டுருக்கே செய்ய தெரியுமான்னு கேட்டீங்கன்னு நெனைச்சே சாப்ட் சாப்ட்ருக்கே
சாப்ட்டுருந்தான செய்வே அப்டிங்கறீங்களே அதுனால கேட்டே
ஆஹா சாப்பாடே செய்ய மாட்டே
ம்
கிரேவில்லா நா செஞ்சதே இல்லனே
பழகுனாதானே நான்வெஜ்ஜு நான்வெஜ்லா புடிச்சா பத்தாது செய்ய பழகனு
ம் ம் சேரி பழகுவோ
அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட வாங்கு சாப்புணுன் தோன்றப்ப காலைலே டிசைட் பண்ணி வாங்குனா ஒரே ஜாலியான்ட்டு சமைக்லா நாங்க வந்து வாங்குறதே வந்து மதியானோ தா வாங்குவோ அப்போ டக்கு டக்குன் சாப்புறோ டக்கு டக்குன் செய்றதுனால
கீர செய்ற பழக்கமாய்ரு அது கரக்ட்டு தா
கொஞ்சோ முன்னாடியே வாங்குனா ட்ரை பண்லா கொஞ்சோ
இந்த டைம் வந்து என்ன ரீசன்னா இந்த பிளான் பண்ணாலே பிளான் ஆப்போசிட்டா நடக்கு
ம் உம் ஆ
அதுக்காக கூட ஒரு ரீசனாருக்லாம்ல
ஆமா நானு ரொம்ப நாள் வீட்ல வந்து அந்த நா ஃப்ரைட் ரை அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டுந்தா கொஞ்சோ நல்லா செய்வே
ம்
அ அது செய்லான் நா ஒன் வீக் முன்னாலன் நெனக்கிறே சிக்கனே நா நெனச்சதுலந்து வாங்கவே முல்ல
இத இப்பத்தா சொன்னீங்ளே சிலிண்ட்ரே இல்லென்டு சிக்கன வாங்கி என்ன பண்ண போறிங்க
அதுதா சிலிண்ட்ரு வந்ததுக்கப்றோம்தா நா சிலிண்ட்ரு இருக்கம்போது யோச்சே வீட்ல சொன்னா செய்றே அன்னக்கின் வந்து ஆ ஃபிஷ் பிரியாணி தா செ செய்யோ ஃபிஷ் பிரியாணி செஞ்சு வுட்டாங்க
சிக்கன் வாங்காம
நீங்க பிளான் பண்ணி மொதல்நாளே போய்ட்டு வாங்கி வச்சிட்டு ஆ வந்து மதிய காலைல யாரையு நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லாம சமைக்கலா பிளான் பண்ணி டக்குனு எது செஞ்சுங்க ஏ எதிர்பாத்துட்டு டைம் வேஸ்ட் பண் றீங்க அந்த மாதிரி
ஏன்ட்ட காசு இருக்காது போனால போய் வாங்கறது
காசு இருக்க டைம் தா சொல்றே காசு இருக்க டைமு மற்நாள் காலைல தா சிக்கன் அந்த டைம் வாங்கி சமைக்கனு அப்டின்னு இல்லாம மொதல் நாளே பிளான் பண்ணி வாங்கி வச்சுங்க கிளீன்லா பண்ணி ரெடியா வச்சுட்டீங்கன்னா காலைல எந்துருச்சோன சமச்சிர்லா
ட்ரை பண்ணு நைட்டுக்கு என்ன சாப்பாடு
இன்னு நா எது பண்ணல இனிமே எதாவ்து தோச எதா சாப்ட்டுக்கு
புரில
தோச எதாவ்து சாப்ட்டுக்குவோ
முட்ட சோறா
தோச தோச எதாவ்து சாப்ட்டுக்குவோ
ஆ ஓகே ஆ எப்ப சாப்டிங்க இப்பே டைமாய்ருச்சு
சாப்புடுங் அழுகி போய்ச்சு கொஞ்சோ ஒரளவு ஏ ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவ வீட்ல மேரேஜ் இந்த வீக்ல அதுனால அந்த வேலையாவே போகுதா கொஞ்சோ சாப்பாடு டைமிங்ல்லா டிஃபர் ஆகுது
ஆ ஓகே ஓகே
சாப்புட செய்றதே லேட்டா செய்றது நல்லதுதா டைமிங் மாரி போச்
அ அவுங் எப்பயாச்சு தான வராங்
என்ன சொல்றது
எப்பவாச்சுதான நா கூட எங்க வீட்லா நா வந்து எப் டெய்லிமே லேட்டா தா சாப்டுவோ எப்பயாச்சுதா சீக்ரமா சாப்டுவோ
எல்லா மாத்தணு மாத்த நீங்க என்ன வாங்தன்னா ரொம்ப வீணா போயிடும்
புரியல
அந்த டைனிங் எல்லா மாத்திக்கணு
ஆமா
டைமிங் தா ஏ வேற எத டைமிங் மாத்தரமோ இ என்ன பயம்மா
நின்நேர டைமிங் மாத்தறது கூட செர் டிஃபன் சாப்புட்ணு எங்க வீட்ல வந்து நா டிஃப்பனே சாப்ட மாட்டோ
ம் அன்னயில்லந்து இன்னோ ஒன்னு புரில நாங்களு ஓ அந்த மாதிரில்லா ரொம்ப கரெக்ட்டான ஆளுங்க கெடையாது
அதனால தா டா எல்லா டெய்லியு தோச சாப்டவு அலுப்பா இருக்கு சேமியா புடிக்காது
ம்
நா என்ன டிஃபன்னு கேட்டாலு இருக்குன்னே தெர்ல பாஸ்தா சாப்ட்டாலே நான்வெஜ் போட்டா தா பாஸ்தாலா நல்லாருக்கு இல்லாட்டி நல்லாவே இருக்க மாட்டேங்கிது உம்
அப்டில்லா நெனச்சா எப்டி அப்றோ அ ஒயிட் சாஸ் பாஸ்த்தால்லா
அப் ஒயிட் சாஸ் பாஸ்தா நல்லாருக்கு கேரட் போட்டு செஞ்சா அந்த மாரில்லா நாங்க செஞ்சதே இல்ல எங்க வீட்ல வந்து எ தம்பி எப்போமே சொல்லுவா யாராச்சு வந் அதால நாங்க வந்து டிஃப்ரெண்டா செய்வோ இல்லாட்டி நாங்க எதுமே அந்த மாரில்லா
ம் ஆமா இப்டியே நீங்க வந்துட்டு அ சொல்லிட்டே இருக்கதுக்கு துணிஞ்சு என்னிக்குதா நீங்க ட்ரை பண்ண போறீங்க எதாவ்து ஒரு கால் மறுபடியு நம்ம பேசுறப்ப நீங்க ஏதாவ்து ட்ரை பண்ணீங்கன்னு நானு சொல்றீங்ளான்னு பாகுறே இனிமே
ஆ சொல்ல மாட்டே
நீங்க சொன்ன மாத்ரி அதா ம் அதுதா அப்டி சொல்லாம சொல்றீங்க
ய அப்றோ இன்னா பண்ணிட்ருக்கீங்க
இதே எப்டி இருக்குணு துணி எல்லா மடிச்சு வச்சுட்டு இப்டியே ஒக்காந்துருக்காரு
துணி மடிச்சு வச்சுட்டீங்கள
பேசுறே
அ ஓகே ஓகே
வேறு வயத்துக்கு வேல பாத்தா வாய் ஒரு வேல பாக்குதுன்னா கை ஒரு வேல பாக்கணு பெஸ்ட்டா முடிஞ்சிரு வேலைங்க அப்றோ இத கொண்டு அது டிஸ் ஷ்டப் பச்சயாட கொண்டு இது டிஷ்டப்பாச்சுன்னு சொல்ல வேண்டி வேண்ட அவசியம் இருக்காதுல்ல பொறுமையா ஏதாவது வேலைய பாத்துட்டே இருக்கணு
சேரி ஏங்க எங்க அம்மா கூப்புறாங்க இருங்க கூப்புறே
சேரிங்க
ஓகே